ஸ்டர் ஹலோ
ஆ மேம் சொல்லுங்க மேம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க எப்டி இருக்காங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
நல்லாருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க எல்லாரு
ஆ நல்லாருக்காங்கமா என்ன பண்றீங்க ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு நீங்க
ம் சாப்டோ
ஆ செரி செரிங்கமா என்ன பண்றீங்க காலேஜா
டெர்
ஆ நானு ஹவுஸ் வைஃப்தா சிஸ்டர் வேல பாத்துட்டு தேடிட்டிருக்க எதாச்சி கெடச்சிச்சுன்னா மூவ் ஆன் மூவ் ஆன் ஆயிடுவ
சேரிங்க சிஸ்டர்
நீங்க மா
நா இப்ப நேர்சிங் படிக்கற சிஸ்டர்
ஓகே ஓகே மா சூப்பர் ம் அப்றொ எப்டி போகுது ஸ்டடீஸ்லா
நலாதா போது சிஸ்டர்
ம் சரி சரிங்கம்மா வே ற என்ன ஊருக்குலா போயிருக்கீங்க எங்கயாச்சு வெளியூர் போயிருக்கீங்ளா லாஸ்ட்டா
இல்ல சிஸ்டர் ரொம்ப நாளா ஆயிருச்சு போய்லா வெளியூருக்லா போர்ல
அப்டிங்ளா போகணுனு ஆசருக்கா எங்யாச்சு ஆ எந்த லொகேஷன்மா அ அ
ஓட்டி ஊட்டிருக்குல அங்க போனுனு தோன்ச்சு தோணு ஆனா போல ப ஃப்ரெண்ட்ஸ்லா போனாங்க நாதா போல
ஓ செரி செரி செரி செரி செரி நெக்ஸ்ட் டைம்னா போயிட்டு வாங்க கூப்ட்டாங்னா
ம் ம் செரிங்க சிஸ்டர் ம் நீங்க எங்யாச்சும் போனிங்ளா லாஸ்ட்டா
ம் நாங்க போயிட்டு வந்தோம்மா இப்போ ஜனவரி மா மந்த் போயிட்டு வந்தோ அதுக்கப்றம் அ ஏற்காடு போயிட்டு வந்தோ ஃபேமிலியா நல்லாருன்துச்சு அங்க
ம்
ஃபுல்லா மிஸ்ட் தா எல்லா எடமுமே ம் பாக்க வேண்டிய எடொ நறையருந்துச்சு இருந்தாலும் நாங்க டூ டேஸ்லயே வந்துட்டோ கொஞ்சம் போய் வேல வந்து வந்ததால வந்துட்டாங்க வீட்ல அனா டூ டேஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டி பசங்க எல்லாருமே பெக்கு பார்க்னு ஒரு எடத்துக்கு போனோம் அங்க வந்து ஃபுல்லாவே அ நம்ளே ஃபீட் பண்ற மாரி இருக்கு அனிமல்ஸ் பர்ட்ஸ் எல்லாத்க்குமே
ஆமா
ஆ அங்க ஹஸ்கி டாகு அதுக்கப் றோம் அந்த பெரிய பெரிய நா டாக்லாம் வச்சிருப்பாங்ளே அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்றொ கேமலு அ அப்ற சின்ன கவ் ஒண்ணு பாத்தோ அது அழகாருந்துச்சு அதுனால அ அது கிட்டல்லாம் போய் ஃபீட் பண்ணிட் ட்டு குட்டிக்கவ் மாரி பாத்துருப்பீங்க நறைய எடத்துல நம்ளோட முட்டி அளவுதா இருக்கும் அந்த கவ்வு அள தா இருந்துச்சு அது பெருசானா அந்த லெவலுக்கு தா அது வளருமா
ஓ
ம் அதுக்கப்றொ பெரிய ஹாஸ்டேஜ் ரெண்டு இருந்துச்சு பேரு வந்து சால்ட் பெப்பரு சொன்னாங்க எ எ பசங்கல்லாம் அத கூப்ட்டு விளாயாடிட்டுருந்தாங்க அது கிட்ட வந்து வந்து அழகா போயிட்டு வந்துச்சு அப்றொ பெரிய பெரிய ம் ஆடுலாம் நல்ல பெருசான ஒரு ஹால் அயிட்டுக்கு இருந்துச்சு அதுக்கப் அப்றொ ஆமா ஆமா ஆமா அவ்ளொ பெருசாருந்துச்சு அதுக்கப்றம் பிஷ்ஷீலாம் நறிய கலர் ஃபிஷ் ஒரு சின்ன தொட்டில போட்டு அத சுத்தி ஃபவுண்டன் மாரி வச்சு அனா அதுக் தனி அமௌண்ட் கேட்டாங்க அது கூட நல்லாருன்ச்சு அது கிட்டே நின்னு நம்ம தொட்டு பாக்கலாம் ஃபீட் கலாம் அது மாதிரி நல்லா பெரிய பெரிய பிஷ்ஷீ ஆரஞ்சு ஒயிட்டு பிங்க் அது மாத்ரி இருந்துச்சு கலர் கலரா ம் ம் அன்னக்கி ஃபுல்டே அங்கதா இருந்தோ ஜாலியா இருந்துச்சு அப்றொம் நறைய டாக்ஸலாம் இருந்துச்சு நம்ம ஆ சீஷு டாகோ எதோ சொல்வாங்கல முடில்லா நல்லாருக்கு
ஆமா ஆமா ஆ
ஆ ஆ அந்த டாக் அதுக்கப்புறம் பிளாக் கலர்ல ஃபுல்லா முடி சுருட்டி சுருட் குட்டியா ஒரு டாக் இருந்துச்சி அது கூட அழகா இருந்துச்சி வந்த வந்து பாத்துட்டு இருந்துச்சி ம் அது மாரி ஆனா கிட்ட பசங்க அத விட மாட்றாங்க ஏன்னா கொஞ்சோ அவுங்க வந்து அமுக்கிடுவாங்க அப்டின்றதால பெரியவங்கள மட்டுந் தா அலோ பண்றாங்க ஆம்மா அது ஆ அது வெளிலேயே நின்னு பாத்தோ என் பொண்ணுக்கு ரொம்ப புடிக்கு டாகிஸ்னா அதனால அங்கருந்து வெ ளிலே இருந்தே பாத்துட்டு இருந்தோ அதுக்கு அப்புறமா கிட்ட வந்துச்சி அதுவே வந்துச்சி நாங்க பாத்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அப்றோ அது கூட கொஞ்சிட்டு விளையாடிட்டு அதுக்கப்றோ ஒரு பெரிய கொரில்ல மாதிரி வேஷம் போட்டு அது நம்ம இப்ப பொம்ம கல்யாணத்துலல்லா பொம்ம மாதிரிலா நிப் பாங்க இல்ல அது மாரி கொரில்லா ஆமா பெருசா அத பாத்தோன்னே பயந்துட்டாங்க அது ஆ ஆமா அது கொஞ்ச நேரம் ஃப்ன்னா போச்சி அதுக்கப்றோ ஏ பையனுக்கு ஜே சி பி னா ரொம்ப புடிக்குமா ஜே சி பி வெச்சி அப்டியே மண்ணு அள்ற மாதிரி அங்க ஒன்னு செட் பண்ணியிருந்தாங்க பெரிய ஜே சி பி அங்க கொஞ்ச நேரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறோ ஃபுல்லா பேர்ட்ஸ் தாம்மா கலர் கலர் கலரா நெறைய பேர்ட்ஸ்ஸு
ம்
பேர்ட்ஸ் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி அது கையில வந்து வொக்காஞ்சது தலையில அது மாரி நல்லா இருந்துச்சி அது பெரிய ஒரு ரூம் மாதிரி அத செட் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஆ ஆமா கையில நம்ம நீட்னோனா அது வந்து கரெக்டா வந்து உக்காந்துக்குது ம் அது மாரி இருந்துச்சி ஜாலியா இருந்துச்சி அன்னைக்கு ஃபுல்லா ம்
ம்
அதுக்கப்புறோ இப்போ வந்து கோ நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோ லாஸ்ட்டா மே மந்த்து ஈஷாக்கு அதுக்கப்பறோ ஆ மருதமலை கோ கோயிலுக்கு எல்லா போயிட்டு ஒரு டூ டேஸ் ட்ரிப் மாரி போயிட்டு வந்துட்டோ அதுவு நல்லா இருந்துச்சி ஆனா மருதமலைய தா நாங்க ஸ்டெப்ஸ் ஏற ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெயில்ல போனதால ம் ஆ வெயில்ல ரொம்ப அப் இப்பதா கட்டிட்டுருக்காங்க போல லிப்ட் எல்லா ஒர்க் ஆகலையா ஒரே ஆப்ஷன்னா உன்னோன்னு ஆப் ஷன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணா ரொம்ப கூட்டோ இருந்துச்சி அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி ட்டோ ஆனா இறங்கறது ஈஸியா இருந்துச்சி அன்னைக்கு ஃபுல் டே அப்டி போயிடுச்சி அதுக்கு முன்னாடி ஈஷா போனோம் ஈஷாக்கு உள்ளல்லா போகல சாமிய மட்டு பாத்துட்டு அப்டியே வந்துட்டோ அது ஒன் டே மட்டு டைம் இருக்கறதால ரெண்டுத்தையு கவர் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்டியே வந்துட்டோ
ம்
ம் அன்னைக்கு நல்லா போச்சிமா
ம்
ம் வேற ஆ ஆமா ஆமா ஜாலியா இருந்துச்சி அ டூ டேஸ்ஸு ம் திரும்ப அதான் போகணுனு நெனைச்சா ஜாலிதா ஆனா பேக்கிங்கு எடுத்து வெக்கறது அதெல்லாந்தாம்மா கஷ்டம் ஒண்ணு கூட மறக்க கூடாது ஆமா அது நெனச்சா ரிஸ்க இருக்கு அதுக்கப்றோ எப்ப வீட்டுக்கு வருவோன்னு இருக்கு அப்றோ வீட்டுக்கு வந்தா எப்ப போவோன்னு இருக்கு அந்த மாரிதா மாறி மாறி மைண்ட்டு ம் நீங்க எத்தனாவுது இயர் இப்போ
செகண்ட் இயர் போறே சிஸ்டர்
ஓகே ஓகே ம் சேரி செரிங்கம்மா வேற சின்ன வயசுல எங்கேயாவ்து போன ஸ்கூல் ட்ரிப்பு
ஆ ஸ்கூல் ட்ரிப் போயிருக்கோ இந்த வண்டலூர் ஜூலா இருக்குல்ல
ஆமா
அங்க போனோ ஸ்கூல் ட்ரிப்பு
ம்
அ அது கொஞ்ச ஞாபக இருக்கு கொஞ்சோ மறந்திருச்சு எப்டி இருந்துச்சோ மறந்து செது செரியா ஞாபகோ இல்ல
ஆ ஆ
இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சேந்த உட்னே ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சேந்துக்கப்றோ எங்கியு கூட்டு போல அதுக்கு முன்னாடி பிரைவெட்ல படிக்கும் போது தா கூட்டு போனாங்க
ஓ செரி செரி செரி ம் அப்றோ வேற தீம் பார்க் அது மாரி போயிருக்கீங்ளா
இது ஸ்கூல் படிக்கும்போது கேக்குறீங்ளா
ஆமா ஸ்கூல் படிக்கும்போது
இல்ல அப்படில்லா எது கூட்டு போல சொல்லிருக்காங்க கூட்டு போறேன்னு இன்னு கூட்டு போல
அப்டியா செரி சேரிங்கம்மா ம் நர்ஸிங்கா செரி நல்லா படிங்க ஃபோர் இயர்ஸா ஃபைவ் இயர்ஸா
ஃபோர் இயர்ஸ் சிஸ்டர்
ஃபோர் இயர்ஸு செரி செரி செரி வேற ஆ வீட்ல எல்லா எப்டி வே அம் அப் உங்க கூட பொறந்தவங்க அது மாரி இருக்காங்க சி இருக்காங்க ஓகே ஓகே ஓகே ஓகே
ம்
அவுங்ளு ஸ்கூலிங் பண்றாங்ளா
இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டாங்க காலேஜ் ஜாயின் பண்
சேரி சேரி செரிங்ம்மா
ம் ம்
ம் வேற எது மாதிரில்லா போகணுனு ம் சொல்லுங்க நீங்க பேசுங்க
நீங்க சொல்லுங்க ஹே
நானா அத அந்த இதுக் போனோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தோ அது வந்து எ ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடு அவுங்க எல்லாரு ஒன்னா போயிட்டு வந்தோ அப்போ வேன் வெச்சு போனோ நாங்க இங்க அவுங்க வந்து ஊர்ல இருந்து கெளம்பிட்டாங்க நாங்க இங்கருந்து ம் நாங்க வேற எடத்துல இருக்கோ அங்க இருந்து நாங்க வந்துட்டோ மெயினான ஏரிய ஏரியா க்கு அப்புற அங்க இருந்து ஒன்னா சேந்து போனு ஒரு பெரிய வேன்ல ம் அங்க ஃபேமிலில கொஞ்சோ நெறைய பேர் இருப்பாங்க ஒரு வேன் பத் த்தாது ஒரு தேர்ட்டி டுவன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதனால கொழந்தைங்களா கொஞ்ச தூங்க வக்கறதுல்லா கொஞ்ச ஷ்டமா இருக்கும் நம்ப நடக்கும் போது அங்கேயே வந்து பெட்ஷிட் போட்டு அப்டியே படுக்க வச்சிருணு அது அவு என் பை க்கு ஹீட் ஒடம்பா ஒத்துக்காது அதனால சேரி ஒரு ரெண்டு நாள் தானே போனா த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு அங்கேயே ஃபஸ்ட்டு மறுப அ ம் இது காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டோ மதுரை மீனாட்சி அம்மன் ஆமா மீனாட்சி அம்மன் கோயில்க்கு போயிட்டு அங்க ஃபுல்லா செம்ம கூட்டம் ஒ அதுக்கே ஒரு ஹாஃப் டே கா ஒ த்ரீ ஓ கிளாக் மேல ஆயிருச்சு அதுக்கப்பறமா திருச்செந்தூரு போயிட்டு அ போறதுக்காக அங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புற அங்க இருந்து எப்டியும் நைட் ஆயிடுச்சு அங்க ரூம் போட்டு திரும்ப காலையில திருச்செந்தூர் போயிட்டு ஆ அங்க வந்து சாமி பாக்குறதுக்கு வந்து இவுங்க ஸ்பெஷல் டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காங்க போல அங்க போன ஒடனே டக்குன்னு போயிட்டு சாமி பாத்துட்டு வந்துட்டோ வந்துட்டு ஆ அதுக்கு முன்னாடி அந்த நாழி கிணறு அதெல்லா குளிச்சுட்டு இதுல ம் அப்புறம் பீச்ல குளிச்சுட்டு அதுக்கப்புற அந்த கிணறு ல குளிச்சுட்டு அப்புற ஸ்ட்ரைட் ஆ உள்ள போயிட்டோ ஈர டிரஸ் தோட அப்றம் போயிட்டு உள்ள போய் சாமி நல்லா பாத்து தோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பின்னாடி வந்து வந்து வந்து பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டோ நாங்க நல்லா சா தரிசன கெடசுச்சு ஆமா அதுக்கப்புற திரும்ப அங்கிருந்து வந்து எப்டின்னா குற்றாலம் போலாமா இல்ல கன்னியாகுமரி போலாமனு ஒரு ஐடியா இருந்துச்சு ஏனா வரும் போது ரி ட்டன் தானே அதனாலட்டு அப்புறோ பசங்க எல்லா குற்றால் ஆமா அங்க இருந்து கொஞ்சோ கொஞ்ச கிட்ட ஆமா திருச்செந்தூர்ல இருந்து ரிட் டன் வரும்போது ஆ சொல்லலாமா அது ஒரு ஆப்ஷன் இல்லன்னு நாங்க ஆமா அது அதுக்கப்புற அப்படிங்களா சேரி சேரி சேரி சேரி நீங்க இப்ப வண்டலூர் சொன்னீங்கல்ல அது பக்கத்துலதா எங்க ஊரு
ஓ சேரி சேர்
அங்க இருந்து ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் தா டிரவல் இப்ப கிளாம்பாக்கம் வந்திருக்கா
ஆ
ஆ அங்க இருந்து நீங்க அங்க தானா சென்னையா
இல் சென்னை பக்கத்துல ம்
ம் சேரி சேரி சேரிங்கம்மா ம் அதா அங்க இருந்து நாங்க க கன்னியாகுமரி போலாமா இல்ல ராமேஸ்வரம் போலாம் ராமேஸ்வரம் இல்ல கன்னியாகுமரி போலாமா இல்லன்னா குற்றாலம் போலாமானு நெனச்சோ அப்புறம் பார்த்தா குற்றாலமே எல்லா பச குட்டி பசங்க நிறைய பேர் இருக்கர்தால அங்கே போலான் அங்க போ போயிட்டு பத்தா அன்னைக்குதா எ ஃபால்ஸ் எல்லா வரல ஸ்டாப் பண்ணிட்டாங்க நெறைய வருதுன்னு சொல் குற்றாலம் அருவி அவ போயிட்டு அங்க சும்மா போய் பாத்துட்டு மட்டும் ரிட்டன் வந்துட்டோ வந்துட்டு கொஞ்ச கொஞ்சோ ஷாப்பிங்ல்லா அங்கெல்லா பண்ணிட்டு ஆ அதுக்கப்பறோ ரிட்டன் வந்துட்டு ட்டு அப்பவே ஆ நைட் ஆயிடுச்சு சரி சாப்ட்டுட்டு ரூம் போட்டாங்க அப்டியே வந்து தங்கிட்டு காலைல திரும்ப கெளம்பி ஆ அங்கருந்து அப்டியே ஆ கொஞ்ச கொஞ்சோ ட்ராவெல்ல கொஞ்ச கேப்பிட்டு கேப்விட்டு அப்டியே வந்துட்டோ நாங்க விக்கிரவாண்டி வந்தோனே ஆ ஒரு பெரிய அதா இப்போ முருகர் கோவில் கட்டிருக்காங்க பெருசா அங்க வந்து நைட்டு நிறுத்துனாங்க போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அப்டியே வந்துட்டு ம் ஏறிட்டு அப்பறோ எல்லாரும் கால ல்ல விடி காலைல்ல வந்துட்டோ அப்றோ நாங்க எறங்கி வீட்டுக்கு வந்துட்டோ அவங்க அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க அது ஒரு நல்ல தரிசனமா இருந்துச்சு ஆமா ஆமா ஆமா கோவில் ஆனா இந்த இ இந்த வருஷோ வந்து அவங்க எல்லா போனாங்க நாங்க தா ஆ அம்மா வீட்டு சைடு வந்து நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததால வர்லன் சொல்ட்டோ அந்த டைம் தா அவங்களும் போனாங்க அவங்க எல்லா கேர்ளா மூனார் அப்றோ வர வழில ஊட் ட்டி அது மாரி போயிட்டு வந்துட்டாங்க எல்லாரும் ஆ இருந்தாலும் நாங்க இந்த பக்கோ போயிட்டு வந்ததால செரி திரும்ப திரும்ப போனா பசங்களுக்கு செட் ஆகாதுல்ல அத அதனாலன் சொல்லிட்டு நாங்க இப்டியே வந்துட்டோ நாங்க அவன்னொரு டைம் வரோம் அப்டின் சொல்லிட்டு ம் ஜா லியா ஒரு ஒரு வருஷோ போயிட்டு வரோ
நல்லதுதா
ஆமா ஆமா அத மெமரீஸ் தா எல்லாமே
ம்
ம் ஆமா ஆமா தோழி சரிங்க தோழி அடுத்த முற நம்ம பேசலாமா அடுத்த தலைப்புல ம் நன்றி நன்றி ஆ